என்ன தோழி
என்ன தோழி கேக்குது தோழி என்ன தோழி பண்றீங்க
நானா தோழி துணிதா மச்சுன்ருந்த இனு பாதி மச்சே இன்னு கொஞ்சோ இருந்ததுன் மட்ச்சே ஆ சாப்ட்டே தோச
சட்னி ஆ அதேதா தோச சாம்பார் ஆனா பட் இன்னு சாப்புல்ல
ம் இன்னு சாப்புல்லையா
ஆமா தோழி
பத்தர மணிக் மேல ஆகுது
ஆ கொழந்த அழுந்துட்டே இருக்கா அவள தூங்க வெச்சுட்டு இருக்கே செரி அவள தூங்க வெச்சுட்டு சாப்பல்லானு
ம் சின்ன கொழந்தைங்ளா
இப்பதா பொறந்திருக்காங்க
அப்டிங்ளா சேரி சே
ஆமா தோழி அப்புறோ வாழ்க்கல்லா எப்டி போகுது
என்ன தோழி
வாழ்க்கைலா எப்டி போகுது
ம் அப்டியே போகுது
ஏ இப்டி சொல்றீங்க
இன்னுமே எங்களுக்கு மேரேஜ் ஆகி கொழுந்த இல்ல
செரி எ
ம் செவன் இயர்ஸ் ஆகுது
ட்ரீட்மெண்ட் எதாது பண்றீங்களா தோழி
கொஞ்சோ நாள் போனோங்க கொஞ்சோ நாள் கூட்டிட் போறாங்க கொஞ்ச நாள் கூட்டிட் அவுங்க ஃபஸ்டுலருந்து நார்மலா தா இருக்குது நல்லாதா இருக்குன்றாங்க
உங்களுக்கா எப்டி சொல்றது மாதவிடாய்லா கரெக்டா ஆகுமா
ஆம் எல்லா கரெக்ட்டா வருது
அப்போ பி சி ஓ டி ஏதாது இருக்கா
ஆ ஹா அதெல்லா கூடோ எனக்கு இல்லன்டாங்க நல்லாவே நார்மலாதா இருக்குதுன்டாங்க
அப்போ உங்க கணவருக்கு செக் பண்ணாங்ளா தோழி
அவுங்களுக்கு செக் பண்ணாங்க அவுங்களுக்கு நல்லா இருக்குன்டாங்க கொஞ்சோ எங்க ஃபேமிலில ப்ராப்ளம்
ம் ம் ஆ நீங்க வந்து ஃபர்ஸ்டு டிப்ரேஷன் இல்லாம இருக்கனும்ல க இருக்கனு டென்ஷன் ஆக கூடாது கு கல்யாணோ ஆயி ரெண்டு வர்ஷோ ரெண்டு வர்ஷோ ஆகுது இப்பதா எனக்கு கொழந்த பொறந்துருக்கு அங்கயு ஒரு வர்ஷோ இப்போ எறந் நாங்களே வேணாம்னு சொல்லி இருந்தோ ஸ்டார்டிங்ல இருந்தாலுமே நாங்க ட்ரை பண்ணும் போது எங்களுக்கு அது கடைக்கல நால்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிதா எனக்கு கொழந்த நின்னுச்சி வீட்லயு சொன்னோ நறைய ட்ரீட் கஷ்டோ தா பிரைவேட்ல தா பண்ணிட்டே இருந்தேன் நறைய மருந்துலா சாப்புட்டு அவுங்க என்ன சொன்னாங்க பி சி ஓ டி தா நீர் கட்டிதா எதுமே இல்ல அப்டி தா சொல்லிட்டே இருந்தாங்க எயா ஹஸ்பெண் தா டேப்லெட் சா டாரு நானு சாப்டே ஆனா அங்க எங்களுக்கு செட்டே ஆகல அதுக்கப்றோ என்னோட கணவர் வந் அதா இருப்பாங்கு இல்லையா நண்பர்கள் அவுங்கள்லா சொன்னாங்க நாங்க கூப்டு போறோ எங்க ஃபேமிலி ஒருத்தர் இருக்காங்க அதா க்கு அங்கு அக்கு பஞ்சர்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாரி
ஆமா ஆமா ஓகே ஓகே
அந்த மாரி அவுங்க ஃபேமிலி டாக்டர்னு வீட்டுக்கே கூப்டு போய் எங்கள பாத்தாங்க அவுங்க பாத்து என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு மறந்து ஒன் மந்த்தா சாப்டே எனக்கு வந்து நா அவுங்ககிட்ட போகும் போதே எனக் க்கு மூணு மாசமா வந்து மாத விடாயே ஆகல மூணு மாசமா அவுங்க கிட்ட போயி அவுங்க மருந்து குடுத்தாங்க அவ அவுங்க மருந்து சாப் டு மூண் நாளே எனக்கு மாதவிடாய் ஆ ஆயிடுச்சி மூணு மாசமா ஆகாம இருந்தது இந்த மருந்து சாப்டே ஆயிடுச்சி இந்த தென் அவுங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா சொல்வாங்கலே எப்டி இருக்கனு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த டேட்டுனு குறிச்சு தருவாங்கல்ல அந்த மாரி தா அவுங்க சொன்னாங்க அதே மாரிதா நானு அது மாரியே இருந்தோ அதுக்கப்றோ நான் ஒ செக் பண்ணி பாக்க சொல் பாக்க சொல்லல அவுங்க இந்த மருந்து இல்லனா நெக்ஸ்ட் வே மருந்துதா சொன்னாங்க அப்றோ எனக்கு திருப்ப ரெண் நாளா பீரியட் தள்ளி போனதால நாங்களே கால் பண்ணி கேட்டோம் இந்த மாரி தள்ளி இருக்கு செக் பண்லாம் லாமா இல்ல வேணா செக் பண்ண வேண்டா ஒரு டென் டேஸ் விடுங்க டென் டேஸ் தல்லுதா பாக்கலா அப்டின்னு அப்டின்னு எனக்கு நம்பிக் க்கேமே இல்ல தோழி உண்மையாவே இவ்ளோ மருந்து சாப்டோ இவுங்க என்ன இவுங்க என்ன பண்ண போறாங்க இந்த மருந்து நம்மளுக்கு என்ன பண்ண போது அந்த மாரிதா நா யோசிச்சிட்டே இருந்த நம்பிக்கயே இல்லாமதா இருந்தே ஆனா செக் அந்த பிரக்னன்சி கிட் இருக்குல்ல அதுல கூட நான் செக் பண்ணவே மாட் டேன்னு ரொம்ப பிடிவாதவமா எயா ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னே நா செக் பண்ண மாட்டே திருப்பும் அது வந்து எப்டி சொல்றது பாசிட்டிவா வர்லனா ஆமா இல்லன்னா நம்மக்கு ரொம்ப கஷ்ட வருத்தமா இருக்கு நா பண்ணே மாட் அவர்ல தைரியமா பண்ணு இல்ல நா பண்றே நீ பாக்காத அப்டி இப்டி இப்டியோ ரெண்டு பேருக்குள்ள பேச்சு வார்த்தைப் பேய் எப்படியோ செக் பண்ணவொன அன் எக்ஸ்பெக்ட்லி நிசமானா சொல்றேனே நெனைச்சே பாக்காத தரணு அ து டபுள் டிக்குனு அ அதுதா அப்டிதா அ அப்படியே நென்ச்சு போயிடுச்சு அ பெட்டுக்குள்ளயே கொழந்த பெத்துக்கூட கையில எடுத்தாச்சு இப்போ இப்போ ஃபுல்லா அவதா நம்ம லைஃப் அந்த மாரியே மாறிடிச்சு கொழந்தத தா இப்போ நம்மளுக்கு எல்லாமே கண்டிப்பா நீங்க எதுவுமே நெனச்சிட்டு வருத்தப்படாதீங்க ஃபர்ஸ்ட்டு ரிலாக்ஸா இருங்க கண்டிப்பா ஒண்ணு வந்து தல் ஒண்ணு வந்து எப்டி சொல்ற லேட் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி எதுவு நல்லது இருக்கு அப்டின்னு நீங்க நெனச்சு மனசு தேத்திக்கோங்க சோ நெறைய பேச்சு பேசுவாங்க தா இல்லையா
ஆமா
இங்க பேசுறவங்க பேசட்டோ அதுல்லா நீங்க காதுலயே எடுக் காதிங்க ஃபஸ்ட்டு அழ் அழாதிங்க ரிலாக்ஸா இருங்க இன்ன ஏன்னா பாத்துக்கலா நீங்களு உங்க ஹஸ்பண்ட் நல்ல ஜாலியா இருங்க அதுதா நீங்க பிரக்னன் சிக்கினா அதுதா இப்ப தேவ நா உங்களோட சின்ன பொண்ணா இருக்குலா இல்ல நீங்க என்னோட பெரியவங்களா இருக்குலா எனக்கு தெரியில நா எனக்கு தெரிஞ்சத சொல்றது பத்தி நிக்காதிங்க ஓகேவா நீங்க ரிலாக்ஸா இருங்க ஆ காவா சொல்றே நீங்க இது அக்காவா நென்ச்சு நா சொல்றே ரிலாக்ஸா இருங்க அக்கா இல்ல எதுவுமே நென காதிங்க நல்லா என்ஜாய் நா என்னோட இப்டி சொல்ற எங்க நாத்தனாருக்கு இரண்டாவது குழந்த இல்ல அவங்களுக்கு முதல் குழந்த பொறந்து பத்து வருஷ இருக்கு பத்து வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ரெண்டாவது கொழந்த இன்னு தங்கள் என்ன நா போன எடத்துல அவங்க எனக்கு பாத்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அவங்க கிட்டயு நா அதா சொல்லுவே எதுக்கு கவலப்பட்றீங்க ரிலாக்ஸா இருங்க ஏன்னா டென்ஷனா இருக்கக்கூடாது நம்ப எவ்ளோ ஹாப்பியா இருக்குமோ அ ப்பதா நம்ப பிரெக்னன்சிக்கு அது இதுவா
ம்
ம் உங்களுக்கு ஏதாவது ஹட் ஆக்குற மாரி கஷ்டப்படுற மாரி நா பேசிருந்தா மன்னிச்சுக்கோங்க ம்
ம்
அது வந்து நம்மகிட்டதா கே நெறைய பேர் பேசுவாங்க எனக்கு பேசி இருக் காங்க நானு கேட்டிருக்கே ஏன்னா எனக்கு ரெண்டு வருஷத்துலயே நா கேட்டிருக் நீங்க ஏழு வருஷ சொல்றீங்க இல்லையா அததா எனக்கு அந்த இது புரியுதுன்னு தா நா பேசுனே
ம் ஹும்
இது அவங்க பேசுனா பேச்ட்டு நீங்க அத பத்தி அதெல்லா மைண்ட்லயே எத்துக்காதீங்க அது நம்ம
இல்ல நா யாரு கூட அவ்ளவோ பேசதே இல்லாமா நா மேல மேலதா இருக்கு கீழ எங்கயுமே நா பொறதுல தனியாதா இருக்கோ வீட்ட விட்டு எங்கயு போறதுல்ல வெளியே
அப்டியா ஒரே மருமகளா நீங்க
ஆ அப்டி இல்ல இவுங்களுக்கு அப்பா அம்மா இல்ல
சரி
அவங்கள வளத்தம் ஜித்தி
ம்
அதனால அவங்க கொஞ்சோ இது அதனாலும் அவங்க கூடவு பேசுதர்ல அந்த மாரி ம் அப்புறோ பாப்போம் சொல்றேன் ஒனக்கி
சேரி சேரி சேரி நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸா கூட ஆகலாம் நீங்க எதுவ்மே நெனை காதிங்க ஒங்க தங்கச்
ம் ம் சேரி மாடிக்கு போயிருந்த அப்றோம் என்ன ச சாப்பல்ல ஒண்ணும் வந்து வீட்டுல இன்னும் கேக்கலைங்களா ஒங்களுக்கு கேக்குதுங்களா உங்களுக் கேக்குதுங்களா
ஹலோ ஹலோ
கேக்குதுங்கள்ளா ஆ கேக்குது கேக்குது
ஹலோ தோழி கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது தோழி கேக்குது எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதுங்களா இல்ல டவரு நல்லாதா இருக்குது வெளியதாருக்கேன்
ஆ இல்ல இல்ல ஏனக்கு தா டவரு கட் ஆகுது
அப்டியா
ஆமா நா ரூம்க்குள்ள இருக்கேல நா பாப்பாவ தூங்க வச்சுட்டு இருக்கேங்ல அதன எனக்கு எல்லாம் மூடி இருக்குங்க ஜன்னல் கூட இல்ல அதனால டவர் கட் ஆகுது தோழி நீங்க என்ன ஒர்க்கு உங்க ஃப்ரண்டான நச்சுக்கோங்க இல்ல உங்க தங்கச்சியா நச்சுக்கோங்க எப்போ வேணா எனக்கு கால் பண்ணுங்க இதுலதா பண்ணனு இல்ல நீங்க ப்ரை பிரைவேட்டாவு பண்ணுங்க செரியா இது நீங்க நெனைச்சுட்டுலா இருக்காதிங்க நல்லா சாப்டுங்க ஹெல்த்தியா சாப்புறீங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்க
ம் ம் அதெல்லா சாப்பறதெல்லா ஹெல்த்தியா தா சாப்பற்றோம்
நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அக்கா ஏன்னா இப்ப வந்து இதுருக் துல்ல அக்ரோட் சொல்வாங்கல அக்ரோல் ஆ அதுதான் நம்மளுக்கு பிரெக்னன்சிக்கு மெயின் அத்தானா பாதம் அக்ரோண்ட் அது இப்ப நாலு பாதம் போட்டுக்கோங்க தண்ணில நாலு முந்திரி ஒரு நாலு அக்கரோட்டு பேச்சு பழம் இருக்குல டேட்ஸ் அது ஒரெண்டு கருப்பு பேரிச்ச பழம் அது ஒரு ரெண்டு போட்டு ஊற வச்சுடுங்க நைட்டு தண்ணியில போட்டு காலைல எந்திரிச்சி அதே தண்ணியோட மிக்சில க்ரைண் பண்ணி குடிங்க பால் சேக்காம உங்க ஹஸ்பண்ட் வந்து பால் சேத்து குடுங்க உங்களுக்கு வந்து பால் சேக்காம இப்போ நீங்க எப்படி கொஞ்சோ வெயிட்டாக இருப்பீங்களா இல்ல நார்மலா இருப்பீங்களா
ஆமா செவன்டிக்கு மேல இருக்கேன் ஹைட்டா இருக்கனா
ஆ அப்பனா உங்களுக்கு ஓகே ஆனா நீங்க வந்து பிரக்னன்சிக்கு டிரை பண்ண இது வந்து டெய்லி க்ரைண் பண்ணி குடிங்க மிக்சில அரச்சி வடி கட்டாம அப்டியே குடிங்க நீங்க தண்ணியில குடிங்க அவங்களுக்கு ம் பால்ல போட்டு குடுங்க ரெண்டு பேர் மல் ஏனா ஏன் நா ப்ரக்னன்சில இதெல்லாம் பண்ணன்னா நாங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும் போது இதுதான் ந பண்ணன் நா அதெல்லா ஒங்களு சொல்றேன் இது ரெட் பனானா இருக்குல்ல செவ்வாழை அதுவும் நீங்க எடுத்துக்கலான்
அது டெய்லியு தா எடுத்துட்டு இருக்கேன் நானு டெய்லி செவ்வாழை மாதுல பழோம் நா மட்டுதா சாப்படுற அவங்க சாப்ட மாட்டாங்க எதும் ஃப்ரூட்ஸ்யே அவங்க சாப்பட மாட்டாங்க
அவங்கதா அந்த ரெட் பனானா சாப்பிட்ணு இப்போ நம்மளுக்கு கொழந்தை வேணும்னா நம்ம எல்லாம சாப்ட்டுதானே க்கா ஆகணு
அவங்க சொன்னா கூட எனக்கு வேணா வேணானு தா சொல்லுவாங்க குடுத்தா கூட வாங்கவே மாட்டாங்க எனக்கு தா வாங்கி தர மாட்டாரு
அப்டியா டெய்லி நைட் ஒரு செவ்வாழ சாப்பிட்டாவே போது அவுங்க நீங்களு நைட்ல சாப் விட்டு தூங்கலா டரை ஃப்ரூட்ஸ் கூட காலைல சாப்பிடலா நைட் சாப்பிடலா ஆ டெய்லி வந்து ஃபர்ஸ்ட் இது டேட்ஸ் எடு நைட்டு ரெண்டு பேரிச்ச பழம் அந்த மில்
ம்
பழம் சாப்ட்ற மாரி
ம்
இன்ன உங்களுக்கு தா நல்லா ஹெல்தியா இருக்குகா அதெல்லா
ம் ம் அ கேக்குது கேக்குது
அதெல்லா அந்த மாரி நீங்க
நீ பேசுறது நல்லா கேக்குதே எனக்கு நல்லா கேக்குதுமா உங்களுக்கு கேக்குலயா தோழி உங்களுக்கு கேக்கலயா ம் ஆ அதுவா அதெல்லா சாப்டதே இல்ல நாலா அவுங்க ஆனா அவுங்க எதுவுமே தொட்றது இல்ல அதா பிரச் ச்ச
ம் அது நீங்க பூசணி வெத எல்லா இருக்குல்ல பூசணி வெத ட நீங்க சேத்துகலா அந்த ட்ரை ஃபுரூட் கூட அந்த பூசணி வெத போட்டு சேத்துகலா இல்ல நம்ளுக்கு அந்து நோய் வர ப செரி பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா
ம் ம் அது அவகோடா ஃப்ரூட்டு அதெல்லா சாப்
நா ட்ரீட்மெண்ட் பண் டாக்டர் தா எனக்கு இதெல்லா ரெஃபர் பண்ணாங்க
ம் ம்
ஆ கரன்சிக்கு அப்றோ எடுத்துக்கலாக்கா இப்போதா நீங்க இப்ப நானா இந்த ட்ரை ஃப்ரூட் எடுக்றதுதா ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சி அதே மாரி எடுங்க
செரி செரி
சாப்டுங்க கண்டிப்பா நீங்களே எனக்கு கால் பண்ணி குட் நியூஸ்னு சொல்ல போறீங்க இன்னு இன்னு ஒரு ரெண்டு மாசத்துல பாருங்க நா என்ன சொல்றன்னு பாருங்க இதா நடக்க போகுது
அந்த தா
ம் கண்டிப்பா
பரவால எல்லாரோட ஃபிரயரும் நடந்தா நல்லது தா
எங்க ஃபிரையர் எல்லா உங்களுக்கு இருக்கு நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க
ம்
அப்டியா செரி செரி தோழி இப்போ கால் கட் ஆக போகுது பேச துக்கு ரொம்ப நன்
அப்டிங்களா ஆ செரி ரொம்ப நன்றிமா ஆ சேரி ம்